ஹலோ
நா பேசுறது தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது முதே அமுதே இது ம் இந்த ஆ கிருவாவுக்கு கவுன்சிலிங்ன் சொன்னாங்க அது திருவண்ணெணநல்லூர் போட்டிருக்கறே அங்க அப்புறோ அ இது அன்னியூர் போட்டிருக்கறேன் சொன்னா அன்னியூர்லா செரியில்ல காலேஜ் சொல்லிட்டு திருவண்ணநல்லூரே போகலா வேறு எங்கியு காலேஜ் இல்லன்ட்டு அண்ணியே இது திருவனைநல்லூருக்கு போகலான் கூட்டுன்னு போனே
சேரி
அவுங்க அப்பா வர முடியாத சூழ்நிலையில நா போனே
திருவெண்ணைநல்லூர் பக்கத்துல இருந்த காலேஜ்
ஆமா திருவெண்ணநல்லூர் பக்கோ திருவெண்ணநல்லூர்ல கெடையாது திருவநல்லூர் இன்னு கொஞ்சோ உள்ள போனு அந்த காலேஜ் வந்து மணங்குப்ப இன்ற எடத்துல இருக்கு
ஓகே
நா காலையிலயே வரேன் சொல்லிட்டு அயோ கிளம்பி நா வெயிட் பண்றே அவன் வர்றதுக்கு லே த்தாய்த்து நாங்க சேரி சீக்கிரம் போணுமே அப்பிடின்ட்டு அங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி அ பஸ் இல்லாம ரொம்ப நேரோ கழிச்சி போனோ அங்க போயிட்டு யார புட்ச்சு கேக்குறது காலேஜு கவுன்சிலிங் ஆரம்பிச்சிட்டா என்ன பண்றன் சொல்ட்டு போனோ அப்றொ எங்கள மா ரியே அங்கயே வ ரொம்பதூர்லந்து விழுப்பூர்லந்து வந்துருந்தாங்க
இப்ப நீங்க திருவண்ணநல்லூர்லருந்து அந்த காலேஜுக்கு எதுல போனீங்க?
அதா பஸ்ஸு தா அதுக்கு வெயிட் பண்ணுவாங்க ஜங்ஷன்ல திருவநல்லூர் ஜங்ஷன்ல வெயிட் பண்ணும் போது அவுங்கள மீட் பண்ணோ அவுங்க வந்து அவு ங்களு செர்டிஃபிகேட் லா வச்சுருந்தாங்க ஆ அவுங்களு காலேஜு போற த்துக்கு தா இருந்தாங்க அப்றோ அவுங்கள கேட்டீனே நாங்க நாங்களு அவுங்களு போனோ அப்ற பஸ் து வந்து மே ஒரு எடத்துல எறங்கி வுட்டுட்டாங்க பே சின்ன சேவலுன்ற எடத்துல ரோடு போது அங்கந்து ஒரு ரெண் டு‌ கிலோமீட்ரா இருக்கு உள்ள நடந்து போனோ நடந்து போய்ட்டு காலேஜு இருக்குதா இல் ல ஊரா கரண்டு கொட்டாவான் பயந்துன் தா போனோ அது பாத்தா ஒ ரு காடு மாரி சவுக்குத்தோப்புக்குள்ள இருக்கு ஆனா காலேஜ் தா பர்ஃபெக்ட்டா அழகா தா இருக்கு ஆனா எனக்கு ஒரு பயொ இது காலேஜா ஒரு மாரி இருக்கு அப்டி சொல்ட்டு இருந்தாலு அங்க போனொ பசங்க நறைய பசங்க வந்திருந்தாங்க பொம்பள புள்ளைங்கள் நறைய இருந்தாங் க
சரி
அப்றோ ஒம்போது மணி டைம் சொல்லிருந்தாங்க அங்க போனா பதினோரு மணிக்குதா எல்லாருமே சா வந்தாங்க வ சார்லா
இப்போ அங்க கவுன்சிலிங் போயி தே
ம்
இல்ல டிபார்ட்மெண்ட்டு மட்டுந்தா இருக்குது எதா இல்ல அப்டி எதாவது சொன்னாங்களா
அப்புடி எதுமே இல்ல ஃபஸ்ட்டு மேக்ஸ்ஸு கணக்கு கணிதவியல் கூப்ட்டாங்க எல்லாத்துக்குமே இன்னைக்குதா போல அதுக்கு மொத நாளு இது என்ன எடுத்தாங்கன் தெரியில எந்த துறைய சாந்ததுன் தெரியில அன்னைக்குங் கேட் டாங்க
ம்
எல்லா பசங்களையு உள்ள கூப்ட்டாங்க கூப்டுட்டு அப்புறமோ ரொம்ப நேரோ வரைக்கு எல்லாத்தையு கலந்தாச்சு ஆலோசின பண்ணிட்டு அப்புறோ ஃபீஸ் கட்ட சொல்லி சொல்லியிருந்தாங்க
செரி எவ்வளோ ஃபீஸ்ஸு
காசு எடுத்துன்னு போவல அதனால விசாரிக் க்காம அத பத்தி சேர்
இல்ல எவ்வளோவ் அவங்க கேட்டாங்க
காசு வந்து ரெண்டாயிரத்தி எரநூறுபாய் ஐநூறுபா கேட்டுருந்தாங்க
ரெண்டாயிரத்து ஐந்நூறுபா செரி
ஆ இவ வந்து வேற எங்கயாவது காலேஜ் நாம முயற்சி பண்ணி பாக்கலா அப்டின் சொல்லிட்டு இவ சர்ட்டிஃபிகேட்டையு குடுக்காம நாங்க வரோன் சொல்லிட்டு கெளம்பி வந்துட்டா வெளிய அங்க தண்ணிக் குடிக்க கூட எடோ இல்லப்பா அங்க கேன்டீன் கூட கெடையாது
தண்ணி கான்னு கூட இல்லையா
ம்வூ உள்ளதா ஸ்டாப் ரூமுக்குள்ள இரு இருந்து கேட்டுன் போய் ஒரு தடவ தண்ணி குடுச்ச நா அன்னைக்கு எவ்வளோதா அங்க சுத்துல இருக் இருக்குறவங்கல்லா அந்த காலேஜ பத்தி தெருஞ்சு வெச்சுக்கிட்டு வீட்ல இருந்தே சாப்பாடு பாக் பாக்ஸ்ல்ல கட்டி எத்துனு வந்து கொழம்பு தனியா ஃபேமலியோட எத்துனு வந்து சாப்டுன்னு இருந்தாங்க
சேரி
நாங்க மட்டு சே தெரில புதுசா போனதுனால
அப்டியா
ஆமா அதனால வெளிய வந்து சேரி வெளிய போய் சாப்டுக்கலா அப்டின் ரோட வந்தோனே அந்த மணங்குப்பன்ற ஊரு வந்து காலேஜ்ஜு தாண்டி தூரமா இருக்கு அங்க இருந்த ஒருத்தவங்க பைக்ல வந்தாங்க அ
சேரி ஆ சொல்லுங்க
அவங்க வந்து எங்கள தாண்டி கொஞ்சோ கூட கொஞ்சோ இருங்க என்ன எங்கள வந்து மெயின் ரோடுல உடுங்கன் சொன்னோ அவங்க அந்த பெரிய செவ சின்ன செவல ரோடுல உட அப்டின் சொல்லி நா சொன்ன அவங்க வந்து திருவண்ணநல்லூரே போறமா நீங்க வரீங்களானாங்க சேரிங்கன் சொல்ட்டு அவங்க போனோ காலேஜ் சேக்க வந்தீங்களான்னாங்க ஆமாங்க அப்டின்னோ இங்க காலேஜ்ஜு ரொம் ரொம்ப பில்டிங் எல்லா இந்த கண்ணாடி எல்லா ஒடச்சுருக்கு பஸ் பசங்க ரவுடிசம்மான் கேட்ட அப்டிலா இல்ல இந்த உள்ளூர்ல இருக்குறவங்க எதாது பண்ணுவாங்க நைட்ல காலேஜ்ல்லா நல்ல காலேஜ்தாஸ் சா வாத்தியார்லா இருக்குறாங்க எல்லாத்துக்குமேன் சொன்னாங்க
செரி
அவங்கத்தா சொன்னாங்க எங்க தம்பி ரெண்டு பேர் இங்கதா ரெண்டு டிகிரி முடுச்சுருக்கு றாங்கன் சொன்னாங்க
செரி அவங்கதா அங்க படுச்சுருக்காங்கன் அந்த காலேஜ் நல்ல காலேஜ்ஜுதான அப்புறோ எதுக்கு உங்கப்பா வேற காலேஜுக்கு ட்ரை பண்றாரு
அது தூரமா இருக்குனு நெனைக்கிறாங்க
விழுப்புரத்துல விழுப்புரத்துல இருக்கானு சொல்லி இவரு இப்ப கேட்டாரா இல்ல ரேவதியே சொல்லுதா இருக் க்குவே பர்த்
விழுப்புர விழுப்புரத்துல இருக்குதான் கேக்க சொல்லி முன்னாடியே சொல்லிருக்குறா அவுங்கப்பா ரேவதிகிட்ட விசாரி சேக்கறதுக்கு முன்னாடி முன்னாடியே கெடைக்குமோ இந்த மார்குக்கு எங்யு கெடைக்காட்டி பிரைவேட்டா நம்ம காசு குடுக்க முடியாத சூழ்நெ லைல இருக்குறோ அப்டின் சொல்லிட்டு கவர்மெண்ட்ல எதா கே கடை க்குமொ கெடைக்குமா அவுங்க வீட்டுக்காரர்ட சொல்லி விசாரின் சொல்லியிருக்குறாங்க.
சரி இப்ப அவுங்க விசாரிச்சு இப்ப இருக்கு அதனால நீங்க வரீங்களான் சொல்லி கேக்குறாங்க
குடுங்க ம் அவுங்களு கட்டணு சொல்லிருக்குறாங்க இல்ல காசு இப்போதைக் ஏங்கிட் ட இல்ல அதுங்மாசு காசு அவ கட்டியாச்சு அப்டின்னோனே நா வேணா காசு குடுக்க மாட்டாங்க நா வேணா டி சி நா கூட போய் வாங்கினு வந்துருவே அதெல்லா வாங்கிக்கிலா நீங்க இப்போதைக் ஒரு பத் தாயிரமா ரெடி பண்ணு
டி சி ய போய் வாங்கிக்கலான் யாரு சொன்னது
டி சி டி சி ரேவதி வீட்டுக்காரு அங்கக்குடுத்தத ஆமா நம்மக்கூட நானே வாங்கினு வந்துறேன் சொல்லியிரு க்குறாங்க
டி சி வாங்குறது பிரச்சனல்ல கேட்டு எப்படியாது வாங்கிட்டு வந்துர்லா ஆனா இப்போ இருவத்தஞ்சாயிர கட் னுன்றாங் கல்ல இவர் கட்றன் சொல்றாரா என்ன சொல்றாரு மாமா
இவ என்னால கட்ட முடியாது எங்கிட்ட இப்ப காசு இல்லன் சொல்றா அவுங்க இன்னைக்கி ஃபோன் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா அ விசேஷ ஆமா விசேஷ வச்சுருக்குறாங்க இப்ப வண்டிக்கு போல ஒரு வாரமா போனதுல போம்போதுலந்தே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆவலயா
சரி
ஆன் அது ஓடிகினே இருந்தாரா நிறுத்திட்டாக்கா மறுப்டியு அத வந்து ஆன் பண்ண முடியிலயா அந்த பிரச்சனயாலா ஒ ரு ம ஒரு வாரமான்னு எட்டு நாளாவே அந்த ஒரு லோடு தா போவுது எறக்கிட்டு இப்பதா இன்னைக்குதா ஏ த்திருக்காங்க அப்ப வந்து காச வந்து இப்ப ஹைதராபாத் தாண்டி வந்துன்னுருக்காங்க ஆளு
என்னைக்கு போனாரு
இன்னைக்கு எட்டு நளாவுது சொல்றாங்க அது போன பேச் செவ்வ கெழமையா இருக்கலாமோன் நெனைக்கிற
செரி
ஆமா இன்னிய
இல்ல இப்போ இருவத்தி அஞ்சாயிரன்றது இப்போ ஒடனே கட்ணுமா எப்டி
இல்ல இன்னிக்கு பத்தாயிரம்மாது இப்ப குடுங்க காஸ் ச்சு பைய உள்ள காலேஜ் உள்ள போம்போது பதினஞ்சு குடுத்துக்கலான் சொல்லிருக்காங்க
செரி இப்ப இந்த இருவத்தஞ்சுன்றது யாருக் க்கு அரசியல் வாதிக்கா இல்ல உள்ள இருக்கறவங்களுக்கா அரசியல் வாதிக்கு மட்டுந்தா
முப்பதாயிரங் கேக்க சொன்னாங்க ஐயாயிரங் கூட கமிஷன் வேணா இப்ப இருபத்தஞ்சு மட்டு
இப்ப சேரி ம் சொல்லு
இப் இன்னைக்கு ரெண்டு தடவ போன் பண்ணாங்களா பத்தாயிரமாது ரெடி பண்ணுங்க பத்தாரமா குடுத்தா கூடோ சீ வீட்டால்ல நம்ம உள்ள போகும் போது கா என்னைக்கு அவ பள்ளிக்கு காலேஜுக்கு வரானோ அன்னைக்கு நம்ம காசு பதுனஞ்சு குடுத்துக்கலா அப்டின் சொல்லிருக்காங்க எது வந்தாலு நா வீட்ட கேட்டுஸ் சொல்றன் சொல்லிட்டு காஸ் இல்லாதனால எது சொல்லாம உட்டுட்டன் சொன்னாங்க சாயிந்துரோ
சேரி சேரி இப்போ இவந்தா அந்த பிளம்பர் வேலைக்கு போறானே ஒர் ஒரு நாளைக்கு ஆயிரூபா ஆகு நா ஒரு இருவத்தி நாலு நாள் போனா இருவது கொஞ்ச நாள் போனா
போவல போவல வாயால சொல்லிட்டு வீட்டதா இருக்குறா
நா நாப்பது நாள் போயிட்டு நானே ஸ்கூட்டர் வாங்கிக்குவே சொந்த சம்பளத்துலன்னு சவடல விட்டானே
அது அவ்ளோ உட்டுற வேண்டிதா காத்துல வாங்கி உட்டு உட வேண்டிதா காதுல வாங்கி இப்டி வாங்கி
மகேந்திரன்தான அப் ப்ப
த்துல வீடு கட்டின் இருக்குறா ம் ஆமா பேசுவா
அந்த வார்த்தய கேட்குபோதே நெனச்ச முழு முழு காசு ஏ கம்பளதுல நானே பண்ணுவன்ற வார்த்தய கேட்குபோதே நெனச்சே இது எங்கயோ கேட்ட மாதிரி இரு க்குன்னு
அது அவுங்க அப்பா இருது நாள் மட்டு போடா இ இருவதாயரோ நா கூட தரன்னு சொன்னதுக்கு ம் நா முழு காசு நானே தா தருவ யாரோட தயவு இல்லன் சொல்லியிர்க்கா
நா வேற அவரு பெருமயா எனக்கு ஃபோன் பண்ணி பேசனாரு அத நெனைக்போதா சிரிப்பு சிரிப்பா வருது
ஏத தன்னம்பிக்கா புள்ள சொல்லிட்டானேன் ஒரு எண்ணோ அவுங்களுக்கு அதனால இது ஒருவேள வெ வாள் வீசமாட்டாரு ஆமா அந்த மாரி போய்னு இருகுது இப்ப வந்து ஒருவேள இவுங்க காஸ் ஸு கேக்குறாங்களே காஸ் குடு ஒரு வேல ஏதோ கெடைச்சித புள்ளைக்கு கெடைக்குதோ அப்பிடின் கெடைக்குன் நெனச்சி அவன் காச குடுத்துட்டு அ காசு வாங்கினு யாராவது ஏமாத்திட்டா என்ன பண்றது யார பேய் கேக் அதுதா கேட்குற ம் யாரோட யாருக்காவது அர்ஜென்ட் தேவையா கூட இருக்கலா இது இன்னிக்கி அவசரத்துக்காக சரி வாங்கி நம்ப சீட்டு் தான் உள்ள இருக்கு சொல்லிக்கலா நம்போ பழக்கமானவங்க தா அப்பிடி சொல்லி இவுங்க முன்னாடி இரு க்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்பி குடுத்துட்டு யாரு ங்க எல்லாருக்கு மனசு கஷ்டோ தான வரு இது கேட்டு நம் அவுங்க எ ட்டுக்கிற சூழ்நிலைக்கி ஏதோயோ கூடோ சேரி கடச்சவரையு பரவாயில்ல கிட்டத்துள்ள ப புள்ள போயிட்டு வருவானு வ ஏதோ வாங்கி குடுத்துட்டா கூட ஏதோ வட்டி அதிக்க த்து கூடோ அவுங்களோட பிரச்ச சினே வாங்கி தீர்த்துட்டு நா சொன்ன அவங்ககிட்டதா கொடுத்த காசு அது என்னன் தெரியலன்னா என்ன பண்றது இது நாம வந்து தலையிடல் நம்மளுக்கு தெரியாது அவங் ரிஸ்க்கு எடுக்கல அவுங்க
ச்சுருக்கு இப்ப திருவண்ணைநல்லூர்ல நீங்க எப்டி வந்தீங்க வரும் போது
வரும்போது அதா அந் ஒ‌ எ ங்ள வழில ஒருத்தர கூட்னு வந்து மேல பஸ்ஸு பண்ருட்டி வந்துட்டோ ஆமா அங்கருந்தே அதுக்கப்றொ அது அர சூர் வந்துட்டா அடிக்கடி பஸ் இருந்தது விழுப்புரக்கு பஸ் இருக்கு எப்ப எது வருதோ பாத்துக்க வேண்டியதா நேராவெ வே திருவண்ணைநல்லூர் லெந்து கடலூர் போற பஸ் இது
அதுதா நா சொல்றே திருவண்ணைநல்லூர்லெந்து கடலூருக்கு பண்ருட்டி க்கு அடிக்கடி பஸ் இருக்கு விழுப்புரத்த விட கடலூர் பண்ருட்டிக்கு தா பஸ் இருக்கு அப்டி இருக்கும்போது ஆ இவ இங்க புலவனூர்லந்து பண்ருட்டி போறதுக்கு ஒரு பத்து டாவு அங்க போயிட்டா அங்கருந்து நேர் பஸ் ஒனக்கு போயிட்டே இருக்கு எதா ஒரு பஸ்ஸ புடுச்ச போயிர்லா இத விட்டுட்டு இங்கெருந்து விழுப் அப்புறொ வந்துட்டு விழுப்புரத்துல ரெகுலரா பஸ் த்தல்லா இல்ல நீ போனீங்க நீ எவ்ளோ நேர வெயிட் பண்ண விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லந்து திருவண்ணை
வெய் கால் மண் நேர நின்னுருந்தோ கால் மண் நேர நின்னுருந்து பஸ்ஸ கேட்டதுக்கு அன்னைக் கு‌ வந்து காலேஜு நாள் இல்லன் றதுனால மெயின் ரோட்ல மட்டுந்தா
இல்லெல்லெல்ல நா சொல்றது விழுப்புரத்துலெந்து திருவண்ணைநல்லூருக்கு போற பஸ் த்து எவ்வளொ நேர நின்னுட்ருந்தீங்க பஸ் வந்து எவ்ள நேர கழிச்சு எடுத்தாங்கன் கேக்குறே
நாங்க போம்போதுதா ரெண்டு பஸ்ஸு வெயிட்டிங்ளை நின்னுருந்தது அங்க ஆமா ஆமா கேட்ட நா இது வந்து திருவண்ணல்லூர் போமான் கேட்டதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு சொல்ட்டு அந்த டிரைவர் சொன்னாங்க இப்ப காலேஜு போமான்னு கேட்டே காலேஜ் வந்து இன்னைக்கு லீவு காலேஜ் இருக்கும் போது காலேஜு கிட்ட போவோம் இன்னைக்கு போவாதுன்னு சொல்லிட்டாங்க
அதாவது நீங்க போன பஸ்ஸு காலேஜ் இருக்கறனால காலேஜுக்கு போவும்
போகும் காலேஜ் இல்லாதனால ரோட்லே வுட் ருவாங்க அங்க இருந்து ஆட்டோ புடிச் சுவலி மினி பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செரி எறக் கேட்டு கேட்டு நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஏறிட்டோம் முன்ன பின்ன லேட்டானா கூட என்னா இப்ப மணி என்ன அப்படிதான் போனும்மான்னு சொல்லிட்டு நானும் இவன லேட் ஆயித்துேன்னு சொல்லிட்டு சமத்தேயா திட்டிக்கின்னே போறேன் ஆனா எங்களுக்கு அப்புறமும் ந றைய பேர் லேட்டா தான் வந்தாங்க அன்னைக்கு அங்க
அது ஒரு நேரத்துக்கு சொன்னா சொன்ன நேரத்துக்கெல்லாம் கரெக்ட்டா யாரும் வரமாட்டாங்க
ஆமா ஆமா அவங்க முன்னாடியே முன்னாடியே எல்லாம் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஒம்போது மணி டைம்மு அத குறிச்சிருப்பாங்க போல இருக்குது
ஆமா
ஆமா அன்னைக்கு அவுங்க அப்பாவால வர முடியாதுனால நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் செரி அதுக்கப்புறம் வேற எங்கயா போலான்னு பாத்துருக்கறாங்க அன்னிய ஊர்லயும் காலேஜ் இப்ப